வணக்கம் வணக்கம் தோழரே வணக்கம் வணக்கம் சாப்ட்டீங்களா
இன்னு உணவருந்தவில்லை இன்னு சாப்புடல்ல இன்னு சாப்புல்ல
கேழ்வரவு கூழு குடிச்சே தோழரே குடிச்சிட்டு பி பி மாத்திர போட்ருக்கே ம்
ஒங்களுக்கு
ஆமாந் தோழரே அதனாலதா நடையா நடக்குறே காலைல ஆறு மணி ஆனா
நடயா நடக்குறனா வந்து நடயா நடக்குறதுங்குற வேற நடை பயணங்கிறது வேற
கண்டிப்பா கண்டிப்பா
பயணம்
நடந்து நடந்து போனே பி பி ஏ இல்ல நாங்க இருந்தாலு நா மாத்திரைய போட்டுகிட்டு இருக்கே தோழரே
நல்லது மாத்திரையு மா மா மாத்திரைய மட்டு நி விட்டுறாதீங்க
மன அழுத்தோ கவல ரொம்ப இருக்குன் சொன்னாரு டாக்ட்ரு
கவலையெல்லா விடுங்க கவலையா ஒரு இதுங்க கவல எல்லா ஒரு கடயாது கவலையெல்லா ஒரு பொருட்டே கெடையாது நீங்க உங்க வேலைய நேரத்துல அந்த வேலய பாத்துக்கிட்டே இருந்தியனா வேல முடிஞ்சுது அன்றாட பொழுதோ அன்றாட போயிரோ நீங்க கவலப்பட்டீங்கன்னா உங்களுக்கு மனநோயி உடல் நோய்கள் வந்துரு
ஆமாம் ஆமாம்
ம் அதுனா வந்து
பொழுதுக்கு ஆனா வேல எதையா பாத்துக்கிட்டே தா இருப்
ஆ பாத்துக்கிட்டே இருக்கணு சும்மா இருந்தாலு கவல வரு அந்தந்த நெனைக்க அத நெனைக்க அப்டி நெனச்சு நெனச்சிட்டு வரு கவ்லையே ஏதாது ஒரு வேல பாத்தோம்னா அந்த வேலையில போயிரோ அப்டியே
ஆமாம் தோழரே சுனாமி பத்தி பேசுங்களே என்னன்ன அது
அந்த சுனாமியே வேணாங்க எதுக்கு வேற ஏதா பேசுங்க
இல்ல பாவோ இயற்கை சீற்றங்கள் பொ பொழுது நல்லதா பேசு வோ சே சிவ ஆலயங்கள பத்தி சொல்லுங்க பாப்போ
சிவ ஆலயங்கள் கூட சிவ ஆலயங்கள பத்தி பேசுறதுன்னா இன்னைக்கு எந்த சிவாலயத்த பத்தி பேசலா வைதீஸ்வரன் கோயில் கேள்விப்பட்ருக்கியலா ஆ அந்த வைதீஸ்வரன் கோயில் வந்து மிக சிறப்பு வாய்ந்த கோயில் எதுக்குன்னா வைத்தியநாதர் ஜெகதாம்பிகை அம் ப உடனுறைய வைத்தியநாதர் இருக்கிறாரு அங்க எப்டின்னா அவர் ரொம்ப பா அது அவருக்கு அவ ருக்கு அவர போய் பாக்காம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷமா அவர போய் பாக்காம எனக்கு வந் பது சில இடையூறுகள்லா வந்துகிட்டு இருக்கு ஆனா நாலு வருஷமா வந்துரு இருக்குற போணு போணு போணு போணுனு முடிறதுல்ல எனக்கு வந்து எப்டி கேட்டீன்னா அந்த வைதீ சிவன் கோயிலுக்கு போனோ வைதீஸ்வரன் வந்து நமக்கு எனக்கு ஒரு ஏதாது ஒரு நிவர்த்தி பண்ணுவாரு அப்டி என்ன நென எப்டி வந்ததுனா எங்க சொந்த ஊர்ல ஒரு அழகப்ப செட்டியார்னு ஒரு செட்டியார் இருந்தாரு அவ இப்ப ஜவுளி கட வெச்சிருந்தாரு அவரு எனக்கு அவர் எனக்கு நண்பர் மாரி ஆயிட்டாரு கொஞ்ச கால்ல காலத்துல அப் ப நீ அப்ப நா அவரு வந்து அவரு ஒரு செட்டியாரா அவர் கடைல வந்து நானு வேல பாத் தே எத்த கடையில அவர் ஓனரு அவரு அப் போ அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கனாக்க வெள்ள நாளைக்கு தாப்பா நீ வேலைக்கு போபோற என்ன பயனா இருக்கு வா போலா ஒரு நாளைக்கு போலா போய்ட்டு வா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு முட்டைய போட்டுவா ஒன்னோட வாழ்க்க எப்டி திருப்பு முணயா ஆகுதுன்னு பாருன்னு சொன்னார்
ம் ம்
பதினோரு மணி வாசல்ல ன தெரல பயனே புதுக்கோட்டைக்கு போனே புதுக்கோட்டையிலே இருந்து தஞ்சாவூர் போன தஞ்சாவூர்ல இருந்து நேரா வந்து வைதி ஸ்வரன்கோயி
ம்
இது முட்ட போடு ஆ அ வதக்கிட்டு முட்டைய போட்டு அப்பற அப்பெல்லா எனக்கு இந்த எப்டி இந்த வழிமுறையெல்லா தெரியாது எப்டிதா சேர்மானால்
ம்
வார அடுத்த வார எனக்கு ப்ரொமோஷன் வருது
ஆ வெரி குட் வெரி குட் ஆல்ரைட் தோழரே
ஹலோ அலோ
வேறொரு எடத்தில் நின்று பேசலாமே கேக்குது கேக்
அ நன்றி நன்றி அப்போ என்ன என்னன் கேட்டீங்கனா எனக்கு வந்து ஒரு ஃபயர் சர்வீஸ்ல எனக்கு ஒரு வேல கெடைக்குது